ஹலோ சிஸ்டர்
ம் என்ன சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதான் சிஸ்டர் உக்காந்து இருக்கிறே என் பசங்கலெல்லா வெளில போயிருக்காங்கா வெளில கூட்டு போயிருக்காரு ஹஸ்பண்டு இன்னு வரவேயில்லே அவங்க மட்டு ஜாலியா போயறாங்க சிஸடர் நம்மள இட்டும் போகமாட்றாங்க என்ன பண்றது
உங்க பீலிங்ஸ் எனக்கு புரியுதுங்க சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் நம்மள இட்டூனோ போகமாட்டாங்க சிஸ்டர்
ஏ நீங்க நா வரேன்னு சொல்ட்டு கேட்க வேண்டியதானே
இட்டுன்னு போங்க சிஸ்டர் நம்மல்லா தொல்லய என்ன சிஸ்டர் என்ன பண்றது கல்யாண அவுர வரைக்கு தா சிஸ்டர் கல்யாண ஆனா அப்புறோ கொஞ்சோ அதுகப்பறோ உட்டுறாங்க சிஸ்டர் இட்டுன்னு போவாங்க சிஸ்டர் அவங்க எப்டினா என்ன பண்றது கொஞ்ச நாள் இட்டுன்னு போறாங்க அதுக்கப்பறோ வந்து பசங்க மட்டு இட்டுன் போயிட்டு வந்துடுறே அப்டி சொல்லி சொல்லிடுறாங்க சிஸ்டர்
ம் ஏன்னா வந்து அதுக்கப்பறோ தா பசங்க வந்துடுறாங்களே நீ எதுக்கு
ஆமா ஆமா சிஸ்டர் அதா சிஸ்டர் உண்மை என்ன பண்றது சிஸ்டர்
ம் ம் எத்தனை பசங்க சிஸ்டர்
சுட்டீங்களா எனக்கு ரெண்டு குழந்தைங்க சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை பசங்க
ரெண்டு பசங்க இருக்காங்க சிஸ்டர் எனக்கு
எனக்கு ரெண்டும் பையன் சிஸ்டர் உங்களுக்கு
எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு
எனக்கு மாமனார் மாமியார் எல்லாரு இருக்குறாங்க உங்களுக்கு இருக்காங்களா
இல்லைங்க சிஸ்டர் மாமனார் மாமியார்ல்லா யாருமே கிடையாது எனக்கு அம்மாவு கிடையாது அப்பா மட்டும் கூட இருந்து சப்போர்ட் பண்றாங்க
பாவம் சிஸ்டர் எப்டிதான் நீங்க மெயின்டென் பண்றீங்கன்னு தெரில அப்பா இல்ல அப்பா மட்டும் அவர் மட்டும் மாமியா இருந்தாலு பரவாயில்ல மாமனாரும் இல்ல மாமியாரும் இல்ல அம்மாவும் இல்ல எப்டிதான்ப்பா ரெண்டு பசங்களை வளர்குறீங்கன்னு தெரியல சிஸ்டர்
கஷ்ட தா சிஸ்டர் ஆனா நீங்க பரவாயில்ல ஆனா உங்க அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்களா சிஸ்டர்
ஆ அவங்க பண்ணுவாங்க காலைல நா எல்லா வேலையு முடிச்சு வச்சு போயிட்டோனா பசங்கள கிளப்பி விட்டனா ஸ்கூல்ல இட்டுன் போய் விட்டுடு வந்துருவாங்க சிஸ்டர்
சாயந்தர அவங்களே கூடிட்டு வந்துறாங்க சி்ஸ்டர் வந்து வீட்டுல ஏதாது வேலை செய்வாங்களா
ஆ அவங்க கூட்டுன்னு வந்துட்டு பசங்க டீ போட்டு கொடுக்குறது மத்த வேலை எல்லாம் பாக்குறதுல எல்லாமே அவங்க பா்த்தத்துப்பாங்க நாங்க வர வரைக்கும் அவங்க மெயின்டனன்ஸ்ல
துணியெல்லாம் துவைச்சு காய வச்சுட்டு போனாலும் அவங்க வந்து எடுத்து வச்சுக்குவாங்க
ஆஹ் ஆமா சிஸ்டர் நைட்ல என்னா லேட்டா வரேன் இல்லைங்களா
ஆமா
வரனும் போது கொஞ்சம் இருட்டா இருக்குன்னு மழை சில நேரத்துல பெஞ்சு இருந்துச்சுன்னா ஈவினிங் இங்க வந்து பசங்களை கூட்ட இங்க வந்து
இல்ல அது அவங்க கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வச்சீங்கோங்களேன்
அப்டிங்களா சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர் அந்த வேலை செய்யறதுக்காக ஒரு ஆள் வேணும்ல அதுவே இல்லைன்னா மழை வந்தா நெனஞ்சு தானே கெடக்கும் துணிலாம் அப்பறம்
ஆமா சிஸ்டர் அவ
சிஸ்டர் அவரு எங்க ஒர்க் பண்றாரு
அவங்க பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர்
செரிங்க செரிங்க சிஸ்டர் அவருக்கு எப்படி பசங்கல்லாம் எப்படி வச்சுன்னு மேய்க்கறாருன்னு தெரியலயே அதுவுமே கஷ்டம் தான் அவருக்குமே பிரஷரான வேலைதான் எப்படி இதெல்லாம் செய்யறாருன்னு தெரியலையே
ரொம்ப கஷ்டம் சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் பசங்களை மேய்க்கறது ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையிலே அதுங்கள வளக்குறதுக்குள்ள ல வந்து ப எப்படி சொல்றது கண்ணு முழிப்பிதுங்க வச்சடுறாங்க
அப்டியா பில்டரு குண்டான
பண்ணிருவாங்களே
ஆஹ் ஆஹ்
என்ன சாப்பாடு சிஸ்டர் சமைக்க போறீங்க
ஆஹ் இனிமேதான் சிஸ்டர் டிஃபன் தான் செய்யணும் டிபன் செய்யறேன்னு சொன்னேன் இல்ல சாதம் வடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க
சாதம் அடிக்க போறீங்களா கொழம்பு என்ன வைக்க போறீங்க
ஆஹ் சிக்கன் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க சிஸ்டர்
அப்படிங்களா சிக்கன் செய்வீங்களா எனக்கு செய்ய தெரியாது சிஸ்டர் கொஞ்சம் எப்படி சொல்லுங்களேன்
ஆஹ் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் சொல்லி தரேன்
கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டா வைக்கணும் சிஸ்டர் நான் எப்படி வச்சாலும் தனியா இருக்குது கட்டியல்லாம் வரமாட்டேங்குது அது மாதிரி ஒரு டேஸ்ட் வரணும் சிஸ்டர் அதுக்கு எதாவது ஒரு ரெசிபி சொல்லுங்க தயவு செஞ்சு அது இத கேட்டு எங்க வீட்டுக்கார நான் வந்து ஒரு இம்ப்ரஸ் பண்ணணும் சிஸ்டர் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க
அப்டியா
சாப்பாட்டுல ரொம்ப கேவலமா சமைக்றேன் சிஸ்டர் அதுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லுங்களேன் ஹலோ
ஆஹ் சிக்கன்லேயே பாத்தீங்கன்னா வெரைட்டி கிரேவி நிறையாவே இருக்கும் ஏன் எதுக்குன்னு சொல்றேனா பெப்பர் சிக்கன்னு ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆஹ் செய்வேன் சிஸ்டர்
சோம் பேறி சிக்கன் உங்களுக்கு செய்ய தெரியுமா சிஸ்டர்
அ தெரியாதுங்களே
அப்படிதான் சிஸ்டர் சொ எங்க சிஸ்டர் சொன்னாங்க சிஸ்டர் ஆஹ் சோம்பேறி சிக்கனா ஒண்ணுமே இல்ல சிஸ்டர் சிக்கன் வாங்கினு வந்துருங்க வெங்காய தக்காள எல்லாத்தையும் வெட்டி அதுலயே போட்டுருங்க சி்ஸ்டர் எண்ணய ஊத்திருங்க சிஸ்டர் சிக்கன் எல்லாத்தயும் கலந்து முளக தூளு எல்லாமே அதல போட்டுடனுமாம் சிஸ்டர் போட்டு தேவையான தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு இறக்கணுமா சிஸ்டர் பத்து நிமிஷம் தான் சிஸ்டர் டைமா சிக்கன கொஞ்சம் சின் சின்னதா கட் பண்ணிக்கணமா பெருசா இருந்தா சிஸ்டர் அவ்வளோதான் இறக்கும் போது பொதினா கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா இருக்குமா சிஸ்டர் சோம்பேறி சிக்கன் ஆ சிஸ்டர் அது பேரு இது வரைக்கும் நானே கேள்விப்பட்டது இல்ல அதுக்கு பேர் பேற பாத்தீங்களா சோம்பெரி சிக்கன்
நாதான் சொல்றேனே புரியுதுங்களா சோம்பேரி சிக்கனா மீனிங் என்னு புரியுதுங்களா சிஸ்டர் எல்லாத்தையும் வதக்கவும் தேவல எதுவும் பண்ணவும் தேவல்ல அப்படியே கொட்டி அப்படி முடியெறக்கறது தான் சிஸ்டர்
அதான் சிஸ்டர் எனக்கு தெரியாது இது வரைக்கும் இத்தனை வருஷம் வாழ்க்கையில எனக்கு இது தெரியாம போயிடு இப்பதான் தெரியும் சோம்பரி சிக்கன்னு ஒன்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் சோம்பேறி சிக்கனு இருக்குன்னு
ம்ஹுஎனக்கு தெரியது சிஸ்டர் நீங்க சொன்னோனேதான் தெரிஞ்சுகின்னேன்
ஆமா நானுமே அப்படியா சோம்பேறி சிக்கனா அப்படின்ற மாதிரி ஷாக்கா பாத்துட்டேன் சோம்பேறி சிக்கன்
இதுல இது வேற சிக்கன் வேற சோம்பேரியா
ஆமா சிஸ்டர் நானே ஒரு சோம்பேறி இதுல சோம்பேறி சிக்கன்ற மாதிர ஒரு அதுதான் எங்க அக்கா உனக்கு ஈஸியா சிக் கன் டேஸ்ட்டா வரும் சோம்பேறி சிக்கன் சம அது உண்மையாவே சொன்னாலா இல்ல இ விளையாட்டுக்கு எங்கிட்ட சொல்றாளான்னு எனக்கு தெரியல சிஸ்டர் ஆனா நான் கேக்கும் போது அவங்க என்னா சொன்னாங்கன்னா நா உண்மையாதான் சொல்றேன் சோம்பேறி சிக்கன் உண்மையாதான் சொல்றேன் உண்மையாவே நீ யூட் யூப்ல போட்டு பாருங்க சோம்பேறி சிக்கன் தா வரும் சிஸ்டர் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்ப சிக்கன் தான் வாங்கினு வந்துக்கறீங்களே உங்களுளுக்கு ஈஸியா ஒர்க்க முடிஞ்சடு சிஸ்டர் இன்ன ஒண்ணு உங்க கணவர் திட்ட போறாங்க சிஸ்டர் சோம்பேறி சிக்கன் செய்றேன்னு சொல்லிட்டு சோம்பேறினு உட்காந்துன்னு இந்த வேல செய்றீங்களான்னு கேட்க போறாங்க சி்ஸ்டர் யார் பேச்ச கேட்டுன்னு இதெல்லாம் செய்றேன்னு கேட்க போறாங்க சிஸ்டர்
கண்டிப்பா ஆ சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர்
அதான் சிஸ்டர் ஈசியான ரெசிபி சிஸ்டர் ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சுரும் என்ன சொல்றீங்க
கண்டிப்பா சிஸ்டர் இன்னைக்கு ட்ரை பண்ணிடுறேன் சிஸ்டர் நானு
ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர் அப்படி சாப்ப கணவர் வந்து யார் இந்த ரெசிபி சொன்னதுன்னு மொத கொண்டு கேப்பாங்க சிஸ்டர் என்ன டி ஒரு போன் கால் வரும் சிஸ்டர்
பொருள்ல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா உங்க சிஸ்டரை போய் குத்து குத்துன்னு குத்துணும் நீங்க சரிங்களா
ஆமா சிஸ்டர் நெஜமதான் சொல்றேன் என்ன ஊத்துங்க அதுல
ஆ
நீங்க வெங்காயம் தக்காளிக்கு பொடிய கட் பண்ணி அதுலயே போட்டுருங்க மசாலாலாம் அதுலயே போட்டுருங்க சிக் கட் பண்ணி அதுலயே போட்டுறுங்க தண்ணி அதுலயே ஊத்திருங்க தயிர ஊத்துங்க லாஸ்டா பொதினா கொத்தமல்லி போட்டு இறக்குங்க சிஸ்டர் சூப்பரா இருக்கும் சி்ஸ்டர் உப்புகிப்பு எல்லாமே போட்டிருங்க சிஸ்டர் அப்படியே திருப்பி குண்டான வச்சு நீங்கமானனு கேஸ் பத்த வச்சு ஏரிப்படுங்க சூப்பரா இல்லன்னா என்ன கேளுங்க
கேஸ்ல வச்சுலா இது பண்றது அப்டியே கிளக வச்சு ஊத்திக்கலாம்ல
ஆ அது எப்டி நீ கேக்கற கொஸ்டின் கரக்டான கேஷ கொஸ்டின் தா சோம்பேறி சிக்கன்றது
ம் இதுவு கொஞ்ச வேலைதானே அடுபு பத்த வச்சு அதுல குண்டாலல வச்சு பண்றதுக்கு உன்னாலு அப்டியே பக்கத்துலயே உக்காந்து நல்ல அப்டியேகொட்டி கிளறி அப்படியே ஊத்திக்க வேண்டியது தானே
அதுன கான் சிஸ்டர் கவுச்சடிக்கும் சிஸ்டர் எப்டி சிஸ்டர்பத் பச்சக்கறி சாப்படுறது நீங்க தான் சோம்பேரா ஆச்சி பச்சைக்கறி சாப்பிடுங்கன்றீங்களா
இல்ல இல்ல இன்னும் சோம்பேரி சிக்கன் நல்லா இருக்கும்ல்ல அதுக்கு சொல்றே
ஏ சிஸ்டர் கலாக்கிறிங்க நீங்க வேற நீங்க வேணா இப்டி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்தையு எடுத்துவச்சு வச்சி உங்க கணவர் சாட்டார்னே உங்களுக்கு இருக்கிற பத் கோபத்த குறைக்கணும்னா ந இப்படி செஞ்ச போட்டுருங்க சிஸ்டர் இதுக்கு அப்புற உங்க முழு கோபமு சேரி பேசாம களைக்கி ஊத்தி பாருங்களாம்
இல்லல்ல ஏ சும்மாக்குறீங்க உடம்பு வச்சுக்கன்னு வாங்குங்கன்றீங்க அந்த மாறே இருக்குது எனக்கு
ஒரு நாள் இத நீங்க செஞ்சு பாருங்க நல்லா எல்லா நெனைக்காதீங்க உண்மையாவே எங்க கையு செஞ்சாங்க சார் நா சீரிஸா சொல்றே உங்க கிட்ட நீங்க யூடியூப்ல போடுங்க சோம்பேறி சிக்கன் வரலன்னா என்ன கேளுங்க
அதா சொல்லிட்டேனே சிஸ்டர் எதுக்கு சும்மா உடம்ப புண்ணாக்கமா இருக்கறீங்க கொஞ்சம் புண்ணா ஆக்கிக்கீன்றீங்க தெரியுது தெரியுது
ம் புரியல சரி விடுங்க சிஸ்டர் உங்க கணவர் மேல உளுக்கு கோவம் தா சொல்லுங்க இந்த மாரி இந்த டாஸ்க செய்ங்க இன்னைக்கு செய்ங்க இதை நீங்க
அவர் மேல கோவம் இருக்கும்போது கண்டிப்பா
அதுக்கப்புற நா உங்கள வந்து எந்த அளவுக்கு புகழ மட்டுபாருங்க
யாரு டீ சொல்லி குத்தது இது அப்டின்னு வாரு எடுத்த வாயில
சூப்பரா இருக்கு இது யாரு இந்த ரெசிபி செஞ்சி கொடுத்தது அப்டின்னு சொல்றாரா இல்யாண் மட்டு பாருங்க
சொல்லிட்டாருனா நா ஒத்துக்கறே சிஸ்டர்
நீங்க இன்னைக்கு வராரு எடுத்துன்னட்டு வருவாரு சிஸ்டர் சிக்கனு இப்ப வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தயிரை போட்டு ஊர வச்சுருறீங்க அதா நீங்க எல்லாத்தையு ஒன்னா கலக்க போறீகலே ஏ ஊர வக் பாறங்க எல்லாத்தையு போட்டு எல்லாத்தையு போட்டு தயிரை கொஞ்ச ஊத்தி கலக்கி தூக்கி கொண்டானம் வச்சு பர்ஸ்ட் உங்க வீட்டுக்காரரு டெஸ்ட் பண்ணுங்க நீங்கல்லா சாப்பிடாதீங்க வீட்டுக்கரருக்கு டெஸ்ட் பண்ணுங்க
ச போய் போய் யார போய் போட்டு தள்ள சொல்ற
ஐயோ பசங்கல்லா அப்போ பாவம்சிஸ்டர் நீங்க சாப்னா அப்புற உங்க பசங்க யார் பாத்துட்டு
ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நா பண்ணிட்டேனா வச்சுக்ங்கலே அதுக்கப்புற நல்லாஇருக்கா நல்லா இல்ல நா அதுக்கப்புற உத்தலா
நீங்க வேணா பாருங்க சிஸ்
நா உங்கள வச்சே ட்ரை பண்ணலா என்ன சொல்றீங்க
இல்ல இல்ல சிஸ்டர் நா வந்து தூரமா இருக்கிற சிஸ்டர் இப்ப என்னா இப்ப நினைச்சா கூட அங்க வர முடியா சிஸ்டர் நா பக்க அல தா வரும் சிஸ்டர் தூரமா இருக்குற
அட்ரஸ் மட்டு அனுப்புங்க உங்களுக்கு சிக்கன் நாளைக்கு காலைல உங்க அட்ரஸ்ல வந்து நிக்
அதுக்குள்ள வீணாகிடு சிஸ்டர் காலையில வர்ரதுக்குள்ள வீணா ஆயிடு
இந்த அளவுக்கு நா பேக் பண்ணி கொடுக்குற பயப்படாதீங்க
இல்ல சிஸ்டர் நைட்டு சமைச்சதுன்னா அடுத்த நாள் கால்ல சாப்டக் கூடாது சிஸ்டர் நோய் வந்திரு எல்லா வந்துரு சிஸ்டர்
எத சாப்ட்டாதா நோய் வராது சிஸ்டர் அத சொல்லுங்களா
இல்ல சிஸ்டர் அதெல்லா சாப்ட அப்றோ பாய்சன் ஃபுட் பாய்ச செத்துருவோ சிஸ்டர் சீக்கிரமா எதுக்கு சிஸ்டர் வீணா என்ன நம்பி ரெண்டு பசங்க இருக்கு ஒரு கணவர் இருக்காங்க
ஓ ஒரு கணவர் இருக்காருங்களா
இல்ல சிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு கணவர் தா இருக்காரு
ஆ ஆ ஆ ஆ இந்த வடிவேலு காமெடி மாரி எனக்கு ஒரே ஒரு அப்பா ஒரே ஓரு
ஒரே ஒரு ஆமா சிஸ்டர் எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு அண்ணே ஒரு ரு ஒரே ஒரு அண்ணி ஒரு அண்ணே அண்ண பைய இருக்குறா இவுங்க ஒரு ரெண்டு பசங்க தா சிஸ்டர் இருக்கிறாங்க வேற யாரு இல்ல சிஸ்டர்
வேற யாரு இல்ல ம் பரவால்ல கொஞ்சமா தா இருக்குறாங்க
ஆமா சிஸ்டர் அப்டிதா இருக்கிறாங்க சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் நெக்ஸ்ட் கால்ல பாக்குறே
செரிங்க சிஸ்டர் அடுத்த கால்ல பாக்கலா சிஸ்டர்
ஓகே பாய் சிஸ்டர்